ஆ சொல்லு
அப்புறோ என்ன என்ன சொல்லனே தெரில அக்கா எனக்கு நீங்க சொல்லுங்க
நீ சொல்லு சரி நீ பேபிஸ்க்கு கெதாச் சேவிங்ஸ் ஏதாவது பண்ணிருக்கியா
இல்ல இன்னு ஸ்டார்ட் பண்ணல ஆனா நா பண்ணணுன் சொல்லிட்டே இருக்குறே வீட்ல எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரில
ஆகே ஓகே
ஆமா போஸ்ட் ஆஃபீஸ்ல லெல்லா இருக்குதா க்கா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்குதா ஆ அந்த மாரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கேர்ள் பேபிக்கு இருக்குற மாதிரி பாய்ஸ்க்கு ஏதோ ஒன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க ஸ்கீம் அந் மாரி போட்டா ஆனா அவங்க ஸ்டடீஸ் அந்த டொன் அந்த காலேஜ் போற டைமுக்கு அந்த டைமுக்கு அ யூஸ் ஆயிக்குன்ட்டு சொன்னேங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெர்ல
அது நீ ஃப்ர்ஸ்ட் என்ன பண்ணணு தெரியுமா போஸ்ட் ஆஃபிஸுக்கு மட்டு டைரக்ட் ட போ கூடாது ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு நியரஸ்ட்டு பேங்க் இருக்கு தெரியுமா அங்க வந்து இவங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்குனு ஃபர்ஸ்ட் நீ அங்க வெரிஃபை பண்ணனு அங்க வந்து டீடெயில்ஸ் எல்லா கலெக்ட் பண்ணனு என்ன இன்ட்ரெஸ்ட் அ என்னென்ன மாதிரி எத்தன டெர்ம்மு அவங்களுக்கு உ இருக்குல அதுல ஒவ்வொண்ணுமே நீ வந்து விசாரிக்கணு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா நோட் பண்ணிட்டு ஒரு பேப்பரையு கொண்டு போயிரு போயிட்டு அங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக் கு அதுல என்ன பெனிபிட்ஸ் இருக்கு எல்லாமே நோட் பண்ணி வச்ச ஏன்னா நம்ம வந்து மறந்துருவோ நமக் நாமக்கு தா மெமரி லாஸ் அதிகமாச்சே எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு ஹ ரெண்ட் மூணு பேங்க எது எது பக்கத்துல இருக் கோ நீ எதுக்கு எதால்லா போவியோ நீ அப் அக்கவுண்ட் வச்சுப்பல எதாவது பேங்க்ல எல்லாத்துலயுமே போயிட்டு போஸ்ட் ஆபிஸ் போய் ட்டு அங்க என்ன பெனிஃபிட் ஃபிட் இருக்கு என் என்னால இருக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புற டிசைடு
ஓகே அக்கா இனிமெல்தா பண்ணனு நான் ஒரு பேபிக்கு தா எடுத்துற்க ஆதார் கார்டு இன்னொரு பேபிக்கு ஆதார் கார்டு எடுக்கணு
ஆக்சுவலி ஆதார்க் ஆதார் கார்டு வேணு ஆதார் கார்டு நீடு இல்ல
அப்டியா
ஆதார் கார்டு நீடுல ஆதார் கார்டு வேண்டா நா என்ன பண்ணேன் ன அவங்க என் பொண்ணுக்கு வந்து பேங்க்ல தா போட்டோ அப்போ அங்க போயிட்டு ம் அந்த செல்வ மகள் இருக்குல்ல அது பேங்க்ல இருக்குல எஸ் எஸ் ஒய்ன்னு சொல்லுவாங்க பேங்க்ல அந்த இது அதுக்கு போயிட்டு அவங்க கிட்ட சொன்னப்போ அவங்க ஆதார் கார்டு எது வேண்டா பாப்பாவோட போட்டோவு ஜாயிண்ட் அக்கௌண்ட் எடுப்பாங்கல்ல அம்மாக்கு பிள்ளைக்கு அப்பாக்கு பிள்ளைக்கு எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட் தா அதுல வந்து போட்டுப்பாங்க
சேரி சேரி போயிட்டு அப்ப ஒன்டே டீடெயில் எல்லா கேட்கணு
போயிட்டு இது என்ன சப்போஸ் நம்ம சிச்சுவேஷன்னால ப்பே பண்ண முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணு எல்லாமே கேட்டுட்டு வரணு இப்போ இந்த இயர்லி தான நம்ம இயர்லி இல்லன்னா மந்த்லி நம்ம ப்பே பண்ணுவோ சப்போஸ் நம்மிட்ட காசு இல்லன்னா ப்பே பண்ண முடியல அப்டினா எவ்ளோ லிமிட்டு எவ்ளோ போடணு ஐ திங்க் எஸ் இதுக்கு செல்வ மகளுக்கு இயர்லி டூ ஹண் ரெட்டுனு நெனைக்கிற ஏதாது போட்ருக்கணு அப்டின்னு நெனைக்கிறே அப்டி ஏதாவ ஸ்டார்ட் டிங்கது இருக்கு எனக்கு ஷுவோரா தெரியல எனக்கு ஞாபக இல்ல அந்த வச்சு கேட்டுட்டு வரணு எந்த பேட்டன்ல போடனு மந்த்லி மந்த்லி போடணுமா இல்ல இயர்லி போட்டாலு ப்ரச்சன இல்லையா அந்த லிமிடேஷன் என்ன எல்லாமே கேட்டு தெரிஞ்சு கேட்டு வா ஓ
ம் சேரி
பட் அது யூஸ் நம்ம வந்து கொஞ்சோம் நல்லாருக் க்க டைம் வந்து அவங்களுக்கு போட்டு வச்சுட்டோனா நமக்கு ஒரு ஃபியர் இருக்காது இல்ல அவங்களுக்கு சேமிச்சு வச்சு படிக்க வெக்கணு அந்த மாதிரி எதாது யூஸ் ஆகு ஆஹ ஆமா
சேவிங்ஸ்னு ஒன்னு வேணுல
சேவிங்ஸ் கண்டிப்பா தேவதா மந்த்லி தௌசண்ட் ருபீஸா சேவ் பண்ணு இல்லைன்னா லைஃப்ல ரொம்ப
உஹும் ம் நாம பிள்ளைங்களுக்கு சேவ் பண்ணி வச்சாதா நமக்கு நல்லது இனி வர காலத்துல ஏன்னா இப்பமே ஃபீஷ் ஃப்யூச்சர்ல எவ்ள ஜாஸ்தி இருக்கு ஸ்கூலுக்கெல்லா காலேஜ் சேக்கற டைமுக்குள்ள கண்டிப்பா நெறைய அமௌண்ட் எடுக்கற மாதிரி வரு கைல இருந்து அதுக்கு இப்பவே கொஞ்சொ கொஞ்சொ சேத்து நம்ம வெச்சிருந்தோனா அந்த டேம்க்கு எடுத்துக்கலா யூஸாயி
ஆமா
ம்
என்ன சொல்றது நம்ம ஊ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லா கொஞ்ச நல்லா டெவலப் பண்ணிட்டாங்கெனா யார் எல்லாருமே பார் பிரைவேட் ஸ்கூல் போக வேண்டிய அவசியமே கெடையாது
ஆமா
இல்லயா
அதுவு கரெக்ட்டுதா அது பில்டிங் எல்லா ஓல்டு பில் டிங்காவே வெச்சிருக்காங்க நறைய எட ஊர்லெல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லா அதெல்லா கொஞ்ச சரி பண்ணுனா நல்லாருக்கு அங்க ஊர்ல உள்ளவங்களுக்லா ஒவ்வொரு ஊர்
சிச்சு பாத்தா ஆ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களு வந்து டாக்டராயிருக்காங்க இன்ஜினியர் ஆயிருக் காங்க ஐ பி எஸ் ஆயிருக்காங்க ஐ ஏ எஸ் ஆயிருக்காங்க எல்லா ஆயிருக்காங்க நம்மதா பட் இப்ப முன்னால மாதிரி இல்ல
புள்ளைங்க எங்க எங்க வேணாலு படிப்பாங்க அப்படின்ட்டு
ஆமா ஆமா பட் என்னென்னா இப்போ இப்பமு இருக்குமார் இருக்கு கொஞ்சம் ஆனா முன்னால இருக்க சப்ஜெக்ட் எல்லா நல்லா கருத்துல்ல சப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சி நம்ப படிக்கும்போது உள்ளதெல்லா இப்பலா ரொம்ப டிப் ஆஹ் இப்பெல்லா மாத்திட்டாங்க இப்பெல்லா ஃப்ரெண்டா இருக்கே
சிகல்ட்டாவு இருக்குன் சொல்லுதுங்க புள்ளைங்க இப்பெல்லா
இப்ப டிஃபிகல்ட்டாவா இருக்கு
அப்டின்னு சொல்றாங்க சில பேரு எப்டிருக்குன்னு தெரிலேயே அப்டியா பாத்ததில்ல நானு
டுவெல்த் புக்கெல்லா பாத் த்த ஞாபகல்ல
ஆனா நா படிக்கும் போது எனக்கு நல்லாத இருந்துச்சி
எனக்கு நல்லாதா இருந்துச்சு நா மெட்ரிகுலேஷன் போடுல படிச்சே அந்த டையமு அந்த டைம் மெட் மெட்ரிகுலரேஷன் போடுமே வந்து டென்து சப்ஜெக்ட்டெல்லா ரொம்ப டிஃப்பரெண்டா இருக்கு நல்லா வந்து என்ன சொல்றது டைரெக்ட் கொஸின்ஸ் கேக்க மாட்டா எல்லாமே இன்டைரக்ட் கொஸ்டின் தா கேப்பாங்க அது நம்ம கொஞ்ச யோசித்து ஆன்ஸ் ஆன்சர் பண்றது அப்டின்னா எப்டி இருக்குனா அந்த மொத் த்தா யூனி ட்டுமே நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கணு அப்பதா ஆன்சர் பண்ண முடியு அவங்க கேக்குற கொஸ்டினுக்கு அந்த மாரி நல்லா இருந்து சரி இ இப்ப எப்டின் தெர்ல எனக்கு
எங்களுக்கு காலேஜ்ல தான் அந்த மாரி டைரக்டா கேக்பாங்க ஸ்கூலலாம் புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் தான் வந்தது
எங்களுக்கு நான் மே புக் பேக் கொஸின்ஸ் அ புக்ல இருக்கும் தெரியுமா புக் பேக்ல கொஸின்ஸ் இருக்கும்ல்ல அ
நாங்க வேற போர்ஷன் படிச்சிரூக் எ நீங்க வேற அதனால உங்களுக்கு அப்டி வந்திருக்கு ஆமா எங்களுக்கு வந்த புக் வந்து வேறதான் எங்க புல்லா புக் பேக்ல இருந்தான் வரும்
ஓகே ஓகே
மாறிலா போடுவாங்க
ம்
ம்
மேக்ஸ் ஒன் மேக்ஸ் டூ ஞாபக ஏ எனக்கெல்லாம் அப்டிதான் மேக்ஸ் ஒன் மேக்ஸ் டூ சைன்ஸ் ஒன் சைன்ஸ் டூ
இப்டி இருக்குமா நாங்க ஒரே இத தான் படிப்போம் சரி சரி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு மட் னா ஒன் டூ பேப்பர் ஒன் பேப்பர் டூனு இருக்கும் மத்தபடி எல்லாமே ஒரே இதுதான் ஒரே பேப்பர் தான்
ஓகே ஓகே
அது அந்த கிராமரு அந்த இங்கிலீஷல அந்த கிராமர் அதுவும் ஒரு பேப்பரா கொடுப்பாங்க மத்தபடி அந்த இதெல்லாம் போயம் அதெல்லாம் ஒரு
ம் எனக்குலாம் மேக்ஸ்லாம் சுத்தமா பிடிக்காது ஃபஸ் ட்லாம் எல்லாமே சந்துல வரும்போதுதான் எனக்கு ஒரு மே மிஸ் இருந்தாங்க அவுங்க வந்து எப் என்ன தோணுச்சுன்னு தெரியாது அந்த மேக்ஸ் குள்ள ஆட்டோமேட்டிக் கண்டிப்பா போயிட்டேன் அதுக்கப்புறோ வந்து நல்லா புடிக்கு மே க்ஸ்னா மேக்ஸ்னா படிக்க வேண்டாமே
ஆமா ம்மா ஃபார்முலா தெரிஞ்சா போதும் எடுத்து போட்டு ஆன்ஸ் சர கொண்டு வந்து
உம் கான்செப்டு புரிஞ்சு போன இப் அப்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணணோ அந்த மாரி ஆ அவுங்க வந்து எ நான் படிச்ச ஸ்கூல த்த வரைக்கு என்னன்னா எந்த சப்ஜெக்ட்ல யார் வீக் என்ன வீக்கா இருக்காங்களோ அத வந்து ந்து நல்லா இது பண்ணுவாங்க மேக்சிமம் மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாருமே கோட்ட விட்டுருவாங்க மேத் மேத்தமெட்டிக்ஸ் தா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு அந்த இது கட் ஆப் எல்லா கொடுக்கறது மேக்சு அந்தந்த சப்ஜெட்டுக்கு மட் மட்டுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க ஆ படிக்கத பிள்ளைங் புடிச்ச உக்கார வச்சு எல்லா படிக்க வைப்பாங்க ச் அல நம்மளு வந் வந்து நம்மளு அவங்க கூட படிக்கணோல படிக்காதவங்களா இருந்தாலு சரி படிக்க எல்லாருமே ஈக்குவல் இதுதா அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க நமக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க போஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க நம படிச்சிட் டே இருக்கணு அவங்களுக்கு எப் பாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள படிக் கவச்சிட்டு இருப்பாங்க அந்த மாரி மேக்ஸ் படிச்சே அப்புறோ லெவன்த்து டுவெல்து எ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச் சுனா அதுக்குள்ள நல்லா போயிரொம்ல அந்த இன்டரஸ்ட் அப்டியே கண்டியூ ஆயிரும்ல்ல லெவன்த் டுவெல்த்லே எனக்கு மேக்
ஓகே ம் அது வந்து டீச்சர் ஒவ்வொருத்தவங்களையும் ஒர்த்து சில பேவரெட் டீச்சர் இருப்பாங்கல்ல நம்மளுக்கு ஒவ்வொரு சப்ஜெட்டுக்கு சில சப்ஜெக்ட் பேவரட் டீச்சர் இருந்தாங்கன்னா அந் இதுல நம்ம நல்ல மார்க் எடுப்போல
ஆமா அது வந்து எனக்கு அப்போ அப் அப்புறம் நல்லா யோசித்து பார்கும்போது எனக்கு மென்டாலிட்டி புரிஞ்சடு அவங்க என்னன்னா நமக்கு எந்த ஸ்டாப் புடிக்கிறதோ அவங்க சொல்றது நமக்கு எது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் படி நம்ம நல்லா படிக்கிறோம் படிப்போம் அதை வாங்குவோம் அப்படின்னுட்டு ஒருது வந்துச்சு நான் வந்து டைரக்டாவே எக்ஸ எஸ்பீரியன் பண்ணிருக்கே என்ஃப்ரெண்டு வந்து என்ஜினியரிங் படிக்கும்போது என் ஃபிரெண்ட் வந்து வந்து சிக்னல்ஸ்ன்னு ஒரு பேப்பர் உண்டு அவளுக்கு வந்து புடிக்காது அ சப்ஜெக்ட்லாம் அரியஸ் வச்சாப்ப அப்புறம் என் வீட்டு்லதான் ஸ்டே பண்ணி நாங்க நான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன் ஏன்னா பாஸ் பண்ணனும்ல சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கும்போது அவ வந்து அந்த பேப்பர் வரும்போது நான் சொல்றேன் படி அப்படின்ட்டு அவ சொல்றா எனக்கு இந்த மேம் எனக்கு புடிக்காது நம்ம படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஏடி நீ பாஸ் பண்ணணும்டி படி இல்ல எனக்கு அவ அவங்கள பிடி எதுனால அந்த சப் சித்தி எனக்கு பிடிக்க நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்டா அப்றம் லாஸ்ட் வரைக்கும் அந்த பேப்பர் படிக்கல என்னதான் சொல்லிகொடுத் புடிக்கலைன்னா புடிக்கல எனக்கு இந்த பேப்பர் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேப்பரா அப்படீன்ட்டு ஸ்ட்ராங்கா இருந்துட்டா லாஸ்ட் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல நான் அதுக்கப்புறம் கேக்க முடியாதுல்ல நீ அதை எழுதினியா என்ன அப்படின்னு அந்த நம்ம காலேஜ் விட்டு வர்றது வரைக்கும் நான் நல்லா சொல் பார்த்த தே முடியல அப்புறம் நம்ம கையில இல்லல்லலே காலேஜ் முட்டும் மாமா அந்தப்புறம் நம்ம சும்மா நம்ம அன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்டுவோம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவங்க அப்படி இருக்காங்க எ அப்போதான் எனக்கு புரிஞ்சுகிட்டேன் அப்போ இந்த மென்டாலிட்டிலயும் படிக்கிறாங்க ஸ்டாஃப்ச புடிக்கல அந்த புக்ஸ் படிக்க மாட்டாங்க உனக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ்இரு கபடி
எனக்கு நான் எய்ட்ஸ் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு மேத்ஸே பிடிக்காது நைன்த் வரைக்குமே பிடிக்காது அந்த மேத்ஸு டீச்சரும் பிடிக்க என்னது எனக்கு மேத்ஸு பிடிக்காது நான் பெயில் கூட ஆயிருக்கேன் ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாம்லெல்லாம் கிளாஸ்ல டெஸ்ட் வைப்பாங்கல்ல அதுலயே ந பெயிலா இருக்கே அப்புறோ எங்க அம்மாவெல்லா கூட்டிட்டு வரசொல் சொல்ட்டாங்க நா ஒழுங்க மேக்ஸ் படிக்கல நா ஒழுங்க போடல அப்படின் சொ சொல்லிட்டு சம்மலா எங்க அம்மா எல்லா வந்தாங்க உங்க பொண்ணுக்கு வந்துட்டு இது கூட தெரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக் கேவலமா இருந்துச்சு அப்புறோ நா டென்த்ஸ்டேன்டர்டு வந்தே டென்த் ஸ்டெண்டர்ட் வந்தப்புறோ எனக்கு வந்து மிஸ்ஸு மாறிட்டாங்க மாறிட்டாங்களா அப்போ எனக்கு வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டே டென்த்லல்லா மேக்ஸ் அதை டென்த்ல பப்ளிக் எக்ஸாம் எல்லா வரும்ல சோ அதுக்காக அந்த மார்க் நல்ல த்ரோ ஸ்கோர் பண்ணணுங்குரதுக்காகவே ஒரு குறிக்கோளா வச்சுட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சட்டே நல்லா மார்க்கு வாங்குனே அதுக்குப்புறோ லெவன்து ட்டுவெல்த்ல லெவன்த்ல கூட நா மேக்ஸ் பயாலஜி குரூப் தா சூஸ் பண்ணது
நானு மேக்ஸ் பயாலஜி தா ஜூஸ் பண்ணே
மேக்ஸ் எடுக்க அங்க வேற மிஸ்ஸு வந்தாங்க எனக்கு அவங்களேயு ரொம்ப புடிக்கு நல்லா பொறுமையா சொல்லி் கொடுப்பாங்க அதுலயு அப்புறோ நல்ல மார்க் வாங்கிட்டே நானு ஸ்கூல்லயு லெவன்த்லயு நல்ல மார்கு ட்டுவெல்த்லேயு நல்ல மார்க்கு
ஆ ஆ ஆ
வாங்கி காலேஜ்ல தா வந்துட்டு ஆர்ட்ஸ் எடுத்துட்டே ம்ச் மேக்ஸ் பயாலஜி படிச்சுட்டு ஆர்ட்ஸ் ஆர்ட்டுசு வந்து எடுத்துட்ட எல்லாரு கேப்பாங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த லேபு மத்த இதுலல்லா லேபு அந்த மாதிரி இருக்குலா எனக்கு அதெல்லா சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல அந்த கெமிஸ்ட்ரி எடுத்தா கெமிஸ்ட்ரி லேப்ல போயிட்டு இது பண்ணணு